ஆ அது ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சேரி விடு அதையே பேசிட்ரிந்தா நம்ளுக்கு மண்ட சூடாகு விடு
ஆ எனக்கே மண்ட சுடாகுது உங்க அத்தாக் பரவா யா
அவளுக்கெல்லா அவச்சு அவருக்கெல்லா பரவால்லப்பா
ம்
நல்லாதா இருக்காரு என்ன அப்பப்ப மட்டும் கொஞ்சோ இழகிடுது
ஏ
ஆமா அப்பப்ப என் கிட்ட சண்டை போட்டு அப்டி இப்டின்னு சொல்லி
ஒங் கூட சண்டை போடுறாரு நீங்க ரெண்டு பேரு ரொம்ப க்ளோஸா தான இருப்பீங்க
யார் ரெண்டு பேரும்
நீயு உங்க அத்தாவும்
ஹ் குளோஸா தா இருப்போ குளோஸ தா இருப்போ ஆனா இப்போ அது செட் ஆக மாட்டேங்குது
ஏ அப்டி என்ன பண்ண நீ நீதா எதா பண்ணிருப்ப
நாலா எதுவு பண்ல இப்ப அவரு வேலைக்கு போறதில்ல
ஓ ஏ
வேலைக்கு போக ஆமா அவருக்கு போன இடத்துல வேலை செட் ஆகல
அப்டியா
ஆமா
அதுனால எதுக்கு சண்ட ஹலோ
அதனால அதனால எதும் இல்ல அவர் வந்துட்டு எப்படின்னா பத்தரை மணி பதினோரு மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்றாரு நா எப்டி வரது எனக்கு வேல முடியறததே பத்தரை பதினொன்னு ஆயிருது கேஸ் லைன்ல நின்னு அடிச்சதுக்கு அடிச்சுட்டு வர்றதுக்கு பதினொன்னு பன்னெண்ட்ரை ஆயிருது அப்றம் என்னென்ன பண்ண சொல்ற சொன்னன்னே பத்தரை மணிக்கு வீட்ல இருக்கணு பதினோரு மணிக்கு வீட்ல இருக்கணும்னா நா எப்டி வரது
அதுக்கு தா சண்டையா
ஆமா
முந்தி இல்ல இந்த ஸ்கூலு
ஏ தம்பி ஸ்கூல் இல்ல அவன் பிரைவேட்ல படிச்சிட்டு இருக்கான்
பிரைவேட்ல படிக்கிறானா புரியல
ஆமா அவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் இந்த அகாடமிக்கிள இருக்குமில
அகாடமிக்ல படிச்சிட்டு இருக்கான் புரில
நம்மளு பிரைவேட் ஸ்கூல்ல தான படிச்சோ
அச்சோ உனக்கு எப்டி சொல்றது பிரைவேட் ஸ்கூல்ல தா படிச்சோம்னா இந்த அட் டுட்டோரியல் டுட்டோரியல் சாரி சாரி டுட்டோரியல்
ஓ
இல்லனா அது படிச்சா ஒன்னு கிடைக்காமயில்ல எல்லா கிடைக்கு டுட்டோரியல் டுட்டோரியல்
ஃபோன் பண்ணு டென்த் முடிச்சிட்டானா
ஓ டென்த் முடிச்சுட்டா ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கு
ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கா
ஆமா அவன் வந்துட்டு டென்த்து இதுலதான் தனியா அதாவது டென்த் ஃபெயில் ஆனவங்க எல்லா எழுதிருப்பாங்கல்ல பாத்திருக்கியா ஃபெயில் ஆய் இருட் அவங்க கூட தான் அவன் எக்சாம் எழுதியிருக்கா அவங்களோட அகாடமிக்ல இருந்து அவங்க கூட தா எழுத வச்சிருக்காங்க
ஏ அப்படி
ஆமா அதாவது அவன் அகாடமியில டூட்டோரியல் தான படிச்சிருக்கான் அதனால அப்டிதா
ஹலோ
ஹலோ கேக்குதா இத இப்ப கேக்குதா ம் அதாவது அவனுக்கு அந்த டைம்ல அவனுக்கு அங்கதா அப்படிதா எழுத சொல்லியிருந்தாங்க அது எனக்கு தெரியல
சரியா தெரியில அவன் ஸ்கூல்ல முட்ட டுட்டோரியல்ன்னு தெளிவாதான சொன்னே
ஐயோ டென்த் மட்டும் தான டூட்டோரியலு
அவன் மொத்தமாவே டூட்டோரியல்ல தா படிச்சிட்டு இருக்கா
அப்புடியா
ஆமா
ரெண்டாவது தம்பி
ரெண்டாவது தம்பி நம்ம மண்புலும்பு
ஓ அப்டியா
இப்ப தா அங்க ஜாயின் பண்ணி விட்டு இருக்கு இப்ப கட்மோடு
எத்தனாவது
அவே சிக்ஸ்த்து
ம் ஸ்கூலுக்குல்லா போனியா நம்ம ஸ்கூலுக்கு
நம்ம ஸ்கூக்குள்ள நா அந்த பக்கோ போனா போயிட்டு தா வருவே
ம் நாளா அந்த டி சி வாங்க போனதோட சேரி அதுக்கப்றோ அந்த பக்கமே
லெவென்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த ஹலோ லெவன்த்துல ஸ்கூல் பர்ஸ்ட் எடுத்த ஒண்ணுமே சொல்லல ட்ரீட்டு கீட்டு எதுவுமே இல்ல
ம் வைக்கிறே ஒரு நாள்
ம் பாக்குறே எப்ப வைக்கிறேன்னு
பாக்லா எப்போன்னு எனக்கே தெரியாது
அதுக்குள்ள உனக்கு கல்யாண மாகி ரெண்டு கொழந்த பொறந்துறு ங்ரியா
தெரியில என்ன ஆகுமோ
ம் ம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளலா போகாம இருந்தா செரிமா நீ நீயே இரு அமைதியா இரு உனக்கா ஒரு பையன் வருவா உங்க வீட்ல பாத்து கட்டிவேப்பாங்க அதயே பண்ணிக்கோ
அப்டி நீ பண்றதா இருந்தாலுமே அவே நல்லா புரிஞ்சுக்கிற பையனா இருந்தா சந்தோஷோ
அந்த வேலைக்கு நிக்கிறதா இல்ல
இப்ப பாரு இப்ப கூட வாட்ஸ்அப்ல மெசேஜு ஏமாத்திரியா ஏமாத்து ஏமாத்து நா யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கிறே இதா அதா இல்லன்னு ஆயி போச்சுல்ல இதெல்லா விட்றதா இல்ல நா யார்கிட்ட பேசுன்மோ பேசிக்கிறே அப்டின்னு
யார் கிட்ட பேசுவாலாமா
அதுதா தெரில மிஞ்சி போனா கண்ணாடி கிட்ட பேசுவா இல்லாட்டி எங்க இல் இல்லாட்டி எங்க அக்கா ஒருத்தி இருக்கா இதுல்லாட்டி எங்க அக்கா ஒருத்தி இருக்கா அவகிட்ட பேசுவா அவ்வளோதா வேற யார்ட்டையும் அவ பேசமாட்டான் பேசவும் முடியாத் அவனால
என்னதா பண்றது
எனக்கு பைத்தியம் புடிக்கிது
இப்ப எங்க இருக்க
நா ஏதோ கொஞ்ச வெளில காருக்குள்ள அப்டியே கேஸ் எடுத்துட்டு ஏசி போட்டு படுத்திருக்கே ஹலோ
ஹலோ
கேக்குது கேக்குது கேக்குது
என்ன போ என்ன ஃபங்க்ஷனு
எங்கே
ட்ரெஸ் எடுக்கு போறேன்னு சொனியல்ல அப்ளே
அ அது பங்க்ஷன் இல்ல காலேஜுக்கு பசங்களுக்கு
ஓ காலேஜுக்கா
எனக்கு இல்ல பசங்களுக்குன்னு பசங்களுக்குன்னா ஏரியா பசங்க கண்ணாடியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லா
ஓ
உனக்கெடுக்கலையா
இல்ல எனக்கெடுக்லா
ஹலோ
இல்ல எடுக்கல எடுக்கணு
ஆ ஆ
எடுக்கணு கா கொஞ்ச அமௌண்ட் நம்ளுக்கு டைட்டா இருக்கு
இப்ப போய் ஃபர்ஸ்ட் டி சி வாங்கிட்டு வருவியா
ஆமா
கொஞ்ச அமௌண்ட் ரெடி பண்ணனு ஏன்னா இருந்த அமௌண்ட்டுக்கு வண்டி வாங்கிட்டே ஹலோ
பேரன் சொன்னே
புரில
வண்டி வாங் சொன்னியல்ல
ஆமா
காருன்னு தான சொன்ன
கார்ன்னுதா சொன்னே இப்போதைக்கு பைக்கு தா கையில இருக்கு
ஆஹ்
பைக் வாங்கிட்டே
ஓ பைக்கு தா இப்ப வாங்கினியா
ஆமா பைக்கு தா வாங்குனே இப்போ ஒரு ஒரு மாசோ இந்த வண்டி வித்துட்டு வர அமௌண்ட்டுல நானு எங்க அண்ணாவு பார்ட்னர் போட்டு கார் எடுத்துடுவோ கார் எடுத்து டிரராவல்ஸ் க்கு விட்டுற மாரி
ஆ அந்த மாதிரி பண்றீங்களா
ஆமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஒரு அமௌண்ட் ஆச்சில நம்மளுக்கு மாச ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட் வரும்ல
ஆமா
அதனால தா
ஆ
நீ உனக் எப்போ என்ன காலேஜ்ன்னு உனக்கு எப்போ தெரியு
அது அது இன்னு ஒரு மாசோ இருக்கு
என்ன என்ன குரூப் எடுத்திருக்க
நா வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போட்ருக்கே
ஓ அப்டியா எந்த காலேஜ் கெடைக்கு எனி ஐடியா
ஆ ரத்தினம்ல கேட்டு பாத்தே பாத்தா அங்க கட் அஃப் வந்து ஒன் செவன்டி பைஃவ் வேணுமாமா ஒரு நாலு மார்க் கம்மியா இருக்கு ஒன் செவன்டி ஒன் தா இருக்கு ஆமா
சேர் சேரி
அப்போ அங்க கெட எப்டியு ரத்தினம்ல கெடைக்காது ராம கிருஷ்ணா கிருஷ் ணால்லா கெடைக்காது கிருஷ்ணா வந்து நா கேக்ற குரூப் கெடைக்காது அங்க
ஓ சேர் சேரி ரத்தினம்ல கெடைக்கு
ரத்தினிம்ல கெடைக்கு ஆனா கொஞ்சோ ரெண்டு லட்சனு சொல்றாங்க ஒரு வர்ஷத்துக்கு
ரெண்டு லட்சமா
ஆமா இப்டி சொன்னா நாம எங்க போறது கொஞ்ச கூடி மனசாட்சியே இல்லாம பண்றாங்க
புரியல
கொஞ்ச கூடி மனசாட்சியே இல்லாம ஃபீஸ்சு வச்சிருக்காங்கன்னே
அது அமௌண்ட் கொஞ்சோ கம்மியாறதுக்கு வேண்டிதா கவுன்சிலிங்கே போடுறது
ஆமா அப்ப கவுன்சிலிங்ல போனாலு எப்டி ஒரு முப்பதாயி முப்பதாயிரம் ரூபா கம்மி பண்ணுவாங்க அவ்ளோதா
ஆமா சேரி இப்போ ஏதோ உங்க அம்மாவுக்கு யாருக்கோ கூப்ணும்ன்னு சொன்ன கூப்ட்டுவா ஆ ஆ
ஆ செரி